ஹலோ
ஹலோ ஆஹ்
கேக்குதா கேக்குது சொல்லுங்க
ஆஹ் கேக்குதா ஆஹ் எப்படி
வணக்கம் கேக்குது
நல்லா இருக்கீங்களா
ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சரி எனக்கு கேட் இருக்குது நீங்க பேசுங்க
என்ன பேசிட்டிருக்கீங்க
நல்லா இருக்கேன்
ஆஹ் எனக்கு
நான் எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கேன்ப்பா
ஆஹ் செரி செரி ஸ்டுடண்ட்டா என்ன படிச்சுட்டு இருக்கீங்க என்ன படிக்கிறீங்க
ஆமா ஆமா ஆஹ் கவுவர்மெண்ட் எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்
ஆஹ் செரி செரி செரி நீ என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
என்ஜினியரிங் படிச்சிருக்கேன்
ஆஹ் செரி செரி இப்ப கவர்மெண்ட் இருக்க எக்ஸாமுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க
ஆமா ஆமா எழுது ஆஹ் எக்ஸாம்க்காக படிச்சிட்டு இருக்கேன்
செரி ஆஹ் நான் ஹவுஸ் வைஃப் ஆஹா
செரி செரி
ஆஹம்
இன்னைக்கு எங்கயோ வெளிய போகலையா என்ன பண்றீங்க
பசங்கட்லேய வீட்ல தான் இருக்காங்க நம்ம வீட்டில் தான் இருக்கனும்
செரி செரி
உஹம் இப்போ பசங்கலலாம் படிக்க வைக்கிறேனா இப்ப நீங்க படிச்ச படிச்சுட்டு இருக்கீங்கிறதால கேக்குறேன் ஏனா எது நம்மங்களுக்கு நல்ல பயன்னுளதா இருக்கும் எது வேலை உள்ளதா இருக்கும்
ஏங்க பசங்க என்ன படிக்கிறாங்க
பசங்க வந்து எய்த் ஸ்டாண்ட் படிக்கிறா
செரி ஓகே டென்துகு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன புடிக்குதுன்னு பர்ஸ்ட் கேளுங்க அதுதான்
செரி செரி ஓகே அது வந்து பெரிய பையன வந்து பி எஸ் ச நர்சிங் போட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு பயன்னுளதா இருக்கும்
ஏனா நம்ப சொல்றத விட குழந்தைகளுகு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இதன்றதா பர்ஸ்ட் கேட்டோம் அப்படினா அவங்க ஆர் வமா படிப்பாங்க ஆஹ் நர்சிங்ல இப்போ நல்ல வேல்யூ இருக்கு நீங்க கண்டிப்பா படி கவைங்க அது அதே வந்து யாராஇருந்தாலுமே அவங்களுக்கு புடிச்சத அவங்களுக்கு படிக்கவைங்க என்ஜினிரிங் படிச்சாலும் நல்லதுதான் டாக்டர் க்கு இல்ல நர்சிங்கு எல்லாமே ஒரு ஹோப் இருக்கு க்கு அதான் அந்த ஸ்கோர் இருக்கு அது பிள்ளைங்க ஆர்வமா படிச்சு வேலைக்கு
ஆஹ் செரிசெரி பிள்ளைங்களுக்கு எது விருப்பமோ அத விட சொல்லு இப்ப உங்களோட விருப்பத்துக்கு தான் நீங்க அத எடுத்திங்களா
கண்டிப்பா நா யேன் விருப்பமாதா நா எடுத்தே ஆனா வீட்ல வந்து கொஞ்ச எப்டினா அம்மா வந் து கொஞ்ச ஸ்ட்ரிட்டு கொஞ்ச வெளிய போக் கூடாது வேலக்கி வேண்டா அப்டின் ட்டாங்க அதனால வேலைக்கி போகல எக்ஸாம்னா படிக்க வெப்பாங்க அப்டின்ற ஒரு வேலக்கி போக அனுப் புவாங்கன்ற ஒரு முயற்சில ஆ படிச்சிட்ருக்கே
சேரிங்க
நீங்களு மதிய கொழந்தைங்கல்லா வந்து எப்டி சொல்றது அடைச்சு வைக்காதீங்க அவங்களுக்கு ஃப்ரியா விடுங்க அவங்களுக் கிட்ட நா ஃபஸ்ட்டு கொஞ்சோ ஜா லியா ஃபிராங்கா பேசுங்க அதுதா கொழந்தைங்க எதிர்பாப்பாங்க இ யாரா இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ் வளந்தாலுமே கூட அம்மா வந்து ஃப்ரெண்ட்லியா பேசணுன்தா நெனைப்பாங்க அது ஆ இப்ப இருக்க அம்மாங்கல்லா அந் அந்த அளவுக்கு இருக்காங்களான்னு எனக் தெரியல
அ சேரி நம்ம எந்த அளவுக் நீங்க நீங்க ஒரு இப்ப என்னோட கொழந்த வயசுல இருக்கீங்க அப்டிங்கிறபட்சத்துல நா சொல்ற ஆ இப்ப அந்த அளவுக்கு ஃப்ரீடம் குடுத்தாலு அவங்க ஓவரா அட்வான்ஸ்டேஜு எடுத்துக்கலையா
இல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்றது எடுக்காதது வந்து அவங்க உங்ககிட்ட அவுங்
ப்ப எல்லாமே நம்மளுக்கு ச ப்போர்ட் பண்ணுங்க அப்டின்னு அவங்க யோசிக்கலையா
அப்பிடி இல்லப்பா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்டின் றது வந்து அவங்க உங்க கிட்ட ஷேர் பண்றதுலயே வந்து தெரிஞ்சிரு ஓ உண்மையா இருக்காங்களா பொய்யா இருக்காங்களான்ட்டு
ஆ அதெல்லா ஓகேதா ஒரு ஒரு ஏஞ் வரைக்கு அந்த அளவுக்கு பண்றாங்க எல்லாமே ஸ்கூல் லைஃபா இருக்கட்டு எல்லா நம் ஃபிரெண்ங்கிட்ட எல்லாமே ஷேர் பண்றாங்க நம்மளு அதுக்கு தவுந்தது இப்பிடிப்பா அப்பிடிபானு நம்ம சொல்றோ நம்மளு ஸ்ட்ரிக்டா இல்ல ஜாலியா இருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறோ ஒன்னு வரனு போதா அவுங்களுக்கு சில விஷயங்கள் நம்ள்ட்ட ஷேர் பண்றது கிடையாது ஃபிரெண்ட் சர்க்கிள் சேர் பண்ணுவாங்க அது வந்து ஆயிரோ இருக்கு ஏன்னா அவுங் அவங்களோட ஏஜிக்கு தகுந்த மாரிதா அவுங்க பேசணுன் நெனைப்பாங்க பசங்களோட ஜாலியா இருக்கணுன் நெனைப்பாங்க அப்பிடிங்கிறப்ப நம்ம விட்டுறோ அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்போ சரி ஃப்ரீயா இருந்துட்டு போட்டோ அப்பிடின் விட்டுறோ அப்பிடின்னா அதுவே அவுங்களுக்கு ரொம்போ அ அட்வான்ஸா எடுத்துக்க மாட்டாங்களா
அப்பிடின் இல்லங்க த்து நீங்க சொல்றது கரெக்ட்தா பிள்ளைங்கப் இப்பிடியு இருக்காங்கதா
ஆ இப்ப நா சொல்றே இப்ப நீங்க பெண் குழந்த அப்பிடிங்கறதுனால நீங்க அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட்டு ப்டிங்கன என்ன விடமாட்டாங்க அன ச தோழி அதனால நா வந்து இது பண்ணிட்டு இருக்கே அதனால இத படிக்கிறே அப்பிடின்னு சொல்றீங்க புரியுதா இப் இப்ப பையே, நீங்க வந்து பொம்பள புள்ள ந்தனால இப்ப கேட்டுக்கிட்டீங்க இப்ப பசங்க வந்து அப்பிடி கேப்பாங்களா இப்ப நா சொல்றே இப்ப நை போறாங்க ஒரு டென் தேர்டி வரைக்கு ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கு நைட் இல்ல வெள்ல விடுக்கலா அதிகபட்சோ அதா பஸ் ஆனா இப்ப பொம்ளபுள்ளக பத்து மணி கூட விட மாட்டாங்க அதா நம்மளோட இதுவே அப்பிடிதா போயிட்டுர்க்கு
ஆமா
ன்ன பண்றாங்கன்னா பத்து மணி வீட்டுக்கே வந்துட்டாலு பதனோர் மணிக்கி ஃப்ரென்ஸ் அடிச்சி கூப்டா வெளில போய்ரா இப்ப அதுக்கெல்லா நம்ம வந்து கண்டிக்கிறமார்தான இருக் க்கு அப்ப அப்ப வந்து அ என்னோட அம்மா வந்து ஜாலியா இல்ல என்னோட அம்மா வந் ஃப்ரெண் ஃப்ரெண்ட்லியாண்ட பழகல அப்பிடின்னு அவங்க அப்
அது வந்து நீங்க பிள்ளைங்ககிட்ட பசங்ககிட்ட உக்காந்து இந்த மாரி பதினோரு மணிக் மேல வெளிய போக கூடாது ஆ குடும்ப சூழ்நிலை என்ன இ இப்பிடி இருக்கு வெளிய போகக் கூடாது நைட்ல போவாதீங்க காலில எங் எங்க வேனாலு போயிட்டு வாங்க அப்டின் நீங்க கொஞ்சோ எடுத்து சொல்லி பாருங்களா அவுங்க ட்ரையாச்சி பண்ண
அவுங்க அடுத்த வார்த்த என்ன சொல்றாங்க தெரி மா அய்க்கோ நா இன்னா பொம்பல விளயாடிட்டே இருக்கறது எனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு எதாவது ஒன்னுனா நா வெள்ல போற மாரி இருக்கனும் இல்ல சும்மா சாதாரணமா நைட் டைமிங்ல ஆ ஃபிரண்ஸ்ஸோட போய் குல்ஃபீ சாப்ற இதால மீன்
ஆப்ப அது வந்து பசங்க கே ட்டா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு சொல்றாங்க
என்ஜாய்மெட்டுன்னு ஒண்ணு சொல்றாங்கள இப்ப என்னோட மனசு ஒருத் தாயா இருந்து என்னோட மனசு எப்டி இருக்கு யோசிச்சி பாருங்ளே
கண்டிப்பா கரெக்ட்டு தாம்பா நா இல்லன்லா சொல்ல மாட்
ஆ இல்ல பிரப்ரீடமா இருங்க பிள்ளங்ல்ட்ட பிரீடமா இரு தெனம் உங்க ஏஜ பேங்கே சொல்றீங்க நா ஃபிரீடம் தா என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நா ஃபிரீடமா தா குடுத்தே கேக்கறத வாங்கிடே எவ்ளோ கஷ்டப்பட்டாலு நாங்க எவ்ளோதா எவ்ளோ கஷ்ட பட்டாலு பிள்ளைங்க ஒரு ஆசப்பட்டுருச்சிங்க நம்மளுக் கெடைக்காத பிள்ளைங்களுக்கு கெடைக்கணுன் சொல்லி நாங்க நறையா பிள்ளைங்கள்காக எழந்துருக்கோ ஏ உங்க ஏஜ்ல நீங்க இவ்ளோதா பேசுறீங்களா எங்களோட ஏஜ்ல வந்து நாங்க பெத்தவங்க நீங்க இப்ப சொல்றிங்க அம்மா ஸ்டிட்டா இருக்கா தோழி அப்டின்னு அதே மேரி எங்க ஏஜ்லயும் எங்களோட அம்மா அப்பாவும் ரொம்ப சிட்டா இருப்பாங்க ஓகேவா அடுத்தது எங்கள கல்யாணம் பண்ணி குடுத்தாங்களா ஆ சொல்லுங்க
கொஞ்ச நே கொஞ்சம் பேசதுக்கு அது நா வந்து அம்மா வந்து ஸ்டிட்டா இருக்காங்கன்னு சொன்னன் ஆனா எங்க வீட்ல வந்து இப்போ இது பண்றாங்கனா ஃபீல் பண்றாங்க பிள்ளைங்க சொல்லுமோது நா கேக்கல அவங்க கிட்ட அவங்க சொல்லுமோது அவங்க அனுப்பிச்சி விட்டு இருந்தா அவங்க வந்து ஒரு வாழ்க்கைய வந்து அவுங்க முன்னேறி போயி பங்க நம்ம வந்து பயந்து பயந்துடு வச்சிருப்பா அதனால இப்ப வந்து தடுமாறி யாரு கிட்ட போய் வேலை கேட்கிறதன்னு நின்னுட்டு இருக்கு
இப்ப அததான் தோழி தோழி நானும் சொல்றேன் இப்ப என்னோட பெரிய பையன் வந்து பர்ஸ்டு ஃபர்ஸ்ட் பையன்கிறதுனால ரொம்ப நான் செல்ல கொடுத்து செல்ல கொடுத்து செல்ல கொடுத்து வீட்டை விட்டு வெளியிள்ள விட மாட்டேன் ஒரு சைக்கிள் ஓட்டுறதுனாலும் எங்க வீட்டு மாடியில ஒட்ட விடுவேன்
ஆஹ் கண்டிப்பா
ஆஹ் அந்த மாதிரி செல்லமாவே வளர்த்துட்டேன்னால அப்போ இருந்த சிச்சுவேஷன் நான் வந்து வெளில போக முடியாத சுட்டிவேஷன் நானுமே தைரியமா வெளில போக முடியும் எனக்கு எனக்கே ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறப்ப பசங்களை வெளிலில்ல விடக் கூடது சின்ன பிள்ளைங்க நாங்களாம் வந்து மாடில அப்போ கூடியிருந்தோம் வாடக வீட்டில் தான் இருந்தோம் அப்படிங்கறப்போ நம்ம வந்து மாடியிலே சைக்கிள் ஓட்டனும் ஒட்ட விடுவேன் அதனால அந்த பைய என்ன பண்ண மாட்டான்னா வெளியில் யாருமே பேச மாட்டான் நான் என்கிட்ட மட்டும்தான் பேசுவான் எங்கிட்டதான் ஜாலியா இருப்பான் எல்லாமே என்கிட்டதான் ஷேர் பண்ணிப்பான் அப்படியே வளர்த்துட்டேன் ஆனா சின்ன பையனை பாத்தீங்கன்னா இவன் அப்படி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான் இப்ப அவன் என்ன பெரிய பைய என்ன சொல்றான் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே பிரீடமா ஆ விட்டுட்டன்ன வந்து இப்ப சைக்கிள் ஓட்டுறதுனா கூட இன வந்து வீட்டுக்குள்ளதான் ஓட்ட விட்டே அப்படின்னா அது பஸ்ட் பையங்கறதுனால நம்ம பயந்து பயந்து பயந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே நான் வச்சு வளர்த்துட்டேன் ஆனா இப்ப நல்லா ஃப்ரீயா இருக்கான் ஆஹ் இப்ப இப்ப நம்ம பேசுறதோட எல்லாம் பல மடங்கு பேசுலாம் அது விஷயம் அது அது தனிப்பட்ட விஷயம் ஐ சொல்றேன் அந்த மாரி நீ அந்தெல்லாம் விடல பீரிடமா நீ விடல உம் என்னோட என்னோட தப்பு என்னோட தப்பு நான் தாராளமா ஒத்துக்கிறேன் ஏன்னா அப்ப எனக்கு அந்த அளவு தைரியம் இல்ல நான் வீட்ட விட்டு அதிகம் வெளில போ மாட்டேன் எனக்கு ஒரு ஆள் தேவைப்படும் வெளில போறதுக்கு அப்டிங்கற பட்சத்துல அது இதா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் தான் யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது எல்லாத்துமே அந்த சூழ்நிலை பொறுத்து தான் இருக்கு இருக்கு ஆஹ் எங்க வீட்லயும் அப்டி நீங்களும் வந்து குழந்தைய பாத்துக்கணும்ன்ற ஒரு இதுலதான் பாத்துக்கிட்டீங்க அதுதான் உங்களுக்கு எனக்கு அப்டியே குழந்தைங்க கண்டிப்ப இப்ப முன்னேறிடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒரு டைமிங் போனா எல்லாமே கத்துக்கிட்டு வெளியே வருவாங்க
ஆ புரியுது அது அதுதா சொல்ல வரே நா வந்து ஆ என்ன என்ன டாபிக் பேசிட்ருந்தோ இப்போ அது வந்து பிள்ளைங்களா இருந்து நீங்க இந்த வார்த்த சொன்னதுனால எனக்கு கொஞ்சோ இதா இருந்துச்சு அதுதா சரி பிள்ளைங்கள வந்து நம்ம ஆ ம் ஏன்னா இப்ப நீங்களுமே யோசிச்சிருக்கலா நம்ம வந்து கொஞ்சோ நம்ம எல்லா கொஞ்ச செய்ய மாட்டோ நம்ம அப்டி இருந்திருக்கலாமே இப்டி இருந்திருக்கலாமேன்னு யோசிக்கும் போது
ஆமா என்ன உண்மையாவே சொல்லப் போனா எங்க அம்மா அந் ஆக்சுவலா என்ன விட் ட்டிருந்தாங்க அப்பிடின்னா இன்னக் கி நா வந்து வேற எப்டி சொல்றது என் கையால நா நின்னுருப்பே எனக் குன்னு வந்
இப்ப நீங்க அம்மா ஃபீல் பண்ற மாரி அதே அம் மா ஃபீல்ல இருந்து நானுமே யேன் பையன வந்து அப்பிடியே நம்ம இன்னு கொஞ்சோ இதா வச்சிருக்கலாமோ இன்னு கொஞ்ச நல்லா டேலண்ட்டா வந்திருப்பானோ நம்ம அவனோட இஷ்டத்துக்கு விட்ருக்கலா ன்னு நா கண்டிப்பா ஃபீல் பண்றே அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஃபீல் பண்றே ஆனா அத விட டபுள் பங்கா இப் இப்ப ஃப்ரீடம் குடுத்துருக்கே அதே ஃப்ரீடம் வந்து அவங்க அ
அது வந்து வளர பிள்ளைங்கள பொருத்து இருக்குப்பா நாங்க எதிர்பார்த்த போது எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கெடைக்கல ஃப்ரீடம் குடுத்த போது அவங்க எடுத்துக்கறாங்க
போறது ஃபிரண்ட்ஸோட போறது ஓகேன்னு சொல்றீங்களா ஆ
ர்றாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன்லா ரொம்பவே மாறிருக்கு
ஆ அதையு மீறி செரி ஓகே போயிட்டு வாப்பான்னு ஒரு நாள் விட்றமா மறு நாள் மறு நாளு அது பண்றாங்க சரி ஃபிரண்ட்ஸு யாரோ வர்றாங்கமா நா போய் கூட்டிட்டு வரே அதெல்லா போகோணுந்தா ஏன்னா அன் டையத்துல இவங்க வந்து எறங்கும் போது அந்த பசங்க வந்து ஆ நண்பர்கள் வந்து கூப்டும்போது நா செரி போய் நீனு கூட்டிட்டு வாப்பான்னு நம்மளே பைக்க குடுத் து அனுப் பி விட்றோ போய் கூட்டிட்டு வராங்க அதெல்லா ஓகேதா அதெல்லா நா வேணானு நா சொல்லல இதே பொம்பள பிள்ளையா இருந்தாக்க அன் டயத்துல அனுப்ப மாட்டோ ஆம்பள பிள்ளைங்கறப்போ சரி ஓகே இவளோ நாளு விட்டுட்டோ இனிமேலாது கொஞ்ச தைரியமா இருக்கட்டுன்னு சொல்லி விட்றோ அத வந்து குல்ஃபீ சாப்பட்றதுக்கெல்லா நாம்ப பன்னென்டு மணிக்கி போய்ட்டுதா வருவே அப்டிண்ட்டு ஒரு மணிகிட்ட வரா அன்டயத்துல போலீஸ் கால் பண்ணாங்கன்னா யாருக்கு கால் பண்ணுவாங்க அந்த எடத்துல யார் போய் நிக்கணு அங்க அந்த எடத்துல நாந்தான போகணு
அது உங்களோடது நீங்கதா
ஆ ஆமா ஆமா அததா சொல்ல வரே இப்ப நீங்க அந்த ஏஜ்ல இருக்கீங்கிறதுனால நா சொ
ம் கரெக்ட்தா அது வந்து யாருமே கொற சொல்ல முடியாது அவுங்கவுங்க சூழ்நிலை பொறுத்து இருக்கு அது வந்து தாண்டி மீறி வரதுதா வந் து வாழ்க்க ஏ உங்ககிட்ட பேசனத்துக்க ரொம்ப சந்தோஷ்
ரொம்ப சந்தோ மிக்க நன்றி நம்மளுடைய நிமி டங்கள் முடிஞ்சி ட்டது மீண்டும் பேசுவோ ம் நன்றி நன்றி ம்
ம்